வணக்கம்
ஆ கேக்குது சொல்லுங்க
ம்
சாப்ட்டீங்ளா எப்டி இருக்கீங்க நா நா இங்க வேலைக்கு போயிட்டு வந்தேங்க இப் டாவ சாப்ற டைம் மத்யாலோ அதா
ஒ கேக்குதுங்களா
ப்ரேக் டைம் ம் ஹலோ
கே கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்கள் கேக்குதா
ஆ எனக்கு கேக்குதுங்க எனக் கேக்குதுங்க
ம் சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சுங்க நீங்க
ம் சாப்ட்டாச்சுங்க
ஹும் சாப்பாடு சாப்பாட்ல உனக்கு என்ன புடிக்யு என்ன சாப்பாடு பேச
ஆ சாப்பால்லதா ம் எனக்கு சைவன்னா பிடிக்குங்க அசைவத்தோட அதுனா கொஞ்ச நல்லா சாப்பிடுவ ஆமா ஆமா உங்களுக்கு உங்களுக்கு எப்டி
சைவந்தாங்க புடிக்கு
ம்
அசைவந்தா அதிகமா விரும்பி சாப்டுவே நெறைய வீட் வீட்ல சமைக்கிறது ஆ அதிகமா சாப்டுவே வெளிய கடைகள்ல சாப்ட மாட்ட அதிகமா
அப்டியா
ஆ ஆமாங்க வெளிய எப்பயாவது அதிகப்படியான நேர வந்து வீட்ல தா சாப்டுவே வீட்ல சமைக்கிறது நாங்களா பசங்களா சேந்து சமப்போ அந்த மாரி சமைச்சு சாப்புறது எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு நீங்க ச சமைக்க தெரியுமா உங்களுக்கு நல்லா சமப்பீங்களா
ஆ நா சமைப்பேங்க வீட்ல இருக்கும் போது சமைப்பே
ஆ அப்டிங்களா
ஆமா ஆ வேல இல்லன்னா லீவு அந்த மாரின்னா சமைப்பே
ஓ சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க
ஆமா உங்களுக்கு எந்த மாரி சமைக்க புடிக்கு
எனக்கு பெருசா சமைக்கிறதுக்கு சமைக்க நாங்க வந்து வேல பாக்குற எடத்துல வந்து தங்கிருக்கேங்க ஒரு எடத்துல
ஆ சேரிங்க ஆ
ஆ அங்க கொஞ்ச கொஞ்சமா சமைக்க பழகுனதுதா மத்தபடி ரொம்பலா சமைக்க தெரியாது ஏதோ நம்மளால முடிஞ்சளவுக்கு கொஞ்ச கொஞ்ச நம்ம ச நம்ம அன்னன்னைக்கான பசிக்கு சமைக்கிற அளவுக்கு சாப்புற அளவுக்கு சமைக்க தெரியுங்க நீங்க நல்லா சமைப்பீங்களா
இந்த நேரத்துல ஆ நல்லா சமைப்பேங்க ஓரளவுக்கு சமைப்பே இந்த நேரத் ட்லல்லாம் சாப்டலா பிடிக்கவே மாட்டிங்கிது என்ன ஆ வெயில் ரொம்ப இருக்கு
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க இந்த நேரத்துலனு பாத்தீங்கன்னா நெறைய பழங்கள் சாப்புறது நல்லது தனிய தர்பூசணி
ஆமா
ஆ அந்த குளிர்ச்சிக்காக குளிர்ச்சிக்கு குளிர்ச்சியா ஏதாவது குடிக்கிறது
ம் ஆமா
இந்த மாரி சாப்ட்டீங்கன்னா ஒடம்புக்கு நல்லது ஆ
பழங்கள் தா நெறைய சாப்புட்ணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
ம் மத்தியான நேரத்துலல்லா சாப்டவே இப்பல்லா பிடிக்கல
ம்
பழங்கள் இந்த மாரிதா
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த பழங்கள பழங்களாவோ இல்ல இதா குளிர்ச்சியா ஜூஸ் மாரி போட்டோ குடிக்கலா. அந்த மாரி குடிச்சீங்கன்னா ஒடம்புக்கு நல்லது வெயிலுக்கு நல்லது
அத்துலயுமே அந்த மாரி நெறைய கடைகள் போட்டாங்க
ஆமா ஆமாங்க இந்த இப்பெல்லா பாத்தீங்கன்னா கரும்பு ஜீஸ்சு அங்க அங்க கெடைக்குது அது வாங்கி குடிக்கலாங்க ரொம்ப நல்லது
ம் ஆமா எல்லா ஊர்லயுமே இப்ப நெறையா அந்த வியாபாரோதா நெறையா ஆகுது வெயில் காலத்துல
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க ஆமாங்க வேற ஒ ஏ உங்களுக்கு எப்டி என்ன வேற என்ன சாப்பாடு உங்களுக்கு அ சைவத்துல என்ன அதிகமா புடிக்கு எது உங்களோட ரொம்ப விரும்பி சாப்பட்ற உணவு எது சைவத்துல நீங்க சைவொ அதிகமா விரும்பி சாப்பட்றன் சொன்னீங்க. சைவத்துல நீங்க அதிகமா விரும்பி சாப்பற உணவு எதாவுது இருக்கும்ல அந்த மாரி எதா
சைவத்துல ஆ இயட்ல இருக்கு. ஆ எனக்கு இந்த புளியோதர இந்த மாரினா ரொம்ப புடிக்கு.
ஓ எல்லா கலவை சாதோ
ஆ கலவைசாதமா புடிக்கு எனக்கு ஓ ஆமா
கலவைசாதோ புளியோதரல்லா கோவில்ல போடுவாங்களே கோவில்ல புளியோதர சாப்ட்றீங்களா அது ரொம்ப நல்லாருக்கு கோவில் சாப்பா
ஆமா எனக்கு கோவில் சாப்பாடு ஆமா கோவில் சாப்பாடு கொஞ்சோ நல்லாருக்கு ஓ எல்லாமே நல்லாருக்கு ஆ நீங்க கோயிலுக்ல்லா போவீங்ளா
ஆ போனதுண்டுங்க எப்பயாவ்து நீங்க
ம் போவோங்க எப்பயாச்சு போவோ வேல இல்லன்னா. அ சும்மா வீட்ல இருக்கு போது போவோங்க நாங்க
செர் செரிங்க செரிங்க உங்களுக்கு பொழுதுபோக்குலா என்ன என்ன பண்ணுவீங்க பொழுதுபோக்குலா என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க
ஆ பொழுதுபோக்குனா ஆரி போடுவேங்க நானு சோ அது ஒரு தனியான நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆ சேந்து பண்ணிட்ருக்கோ.
ஓகே ஓகே ஓகேங்க
அது அது போடுவங்க அப்ற பாட்டு கேக்குறது அந்த மாரி இல்ல பக்கத்துல யாராச்சு இருந்தா அவ்ங்க கூட வெளாட்றது சின்ன பசங்க யாராச்சு இருந்தாங்க கூட வெளாட்றது அந்த மாரி இல்ல எதாச்சு படிக்றது அந்த மாரிங்க
நல்ல விஷய நல்ல எனக் புக்கு படிக்றது கொஞ்சோ புடிக்குங்க புக்கு படிக்கிறீங்கனா கொஞ்சோ பொழுது போகு நல்லா அப்பற பசங்களோட சேந்து வெளாட்றது கபடி கிரிக்கெட் இந்த மாரி வெளாட்றது புடிக்கு.
ஆ
வெயில் டைம்ல ஆனா அந்த டைம்ல இந்த காலங்கள்ல வெயில் காலங்கள்ல வெளாட எங்க வெளாட வெளிய வெளாட போறது வெளிய வெளாட போறது கொம்மி ஆய்டுச்சு இப்பெல்லா பாத்தீங்கன்னா வெளாட்றதே கம்மி ஆயிடுச்சு சொல்ல போனா யாரு எல்லாருமே ஆ இதா மாறீட்டாங்க
ஆமா எந்த மாரி புக்ஸ்ல்லா படிப்பீங்க
புக்குனா கதையு படிப்பேங்க இந்த இது நம்ம பொன்னியின் செல்வன் இருக்குல அந்த மாரி நாவல்கள் அந்த மாரி படிப்பேங்க
ஆ நா காலேஜ் நா கல்லூரி படிக்கும் போது நிறைய படிச்சிருக்கே அந்த மாரி இப்போ வந்து எப்பவாச்சு அந்த மாரி படிப்பேன் நானு
சேரி சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க
நீங்க விளையாடல்லா போவீங்களா இப்ப போவீங்களா
புரியலங்க
இல்ல இப்ப போவீங்களா விளையாட போவீ சொன்னுங்களே இந்த
ஆ இப்ப போறது இல்லங்க முன்னாடி டி அது ஒரு பொழுதுபோக்கா இருஞ்சு இப்பெல்லா வேலைக்கு போறது வர்றதுக்கே டைமும் கரெக்டா இருக்குங்க
உம்
ஆ சாயிங்கால நேரத்துல அதுதா சொன்னனே விளையாடுறது புக்கு படிக்கிறது அப்பப்ப சமைக்குறது சமச்சா நேரம் போறதே தெரியாது ஒரு நேரம் நா பசங்கல்லா சேர்ந்து மொத்தமா சமைக்க க ஆரம்பச்சன்னா எப்படி ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆயிடும் அது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது அதுல கொஞ்சோ நேரம் போயிடுங்க அது நல்லா பொழுதுபோகும் உம் வெளிய எங்கேயாவது போறது
எந்த மாரில்லா சமைப்பீங்க அது எல்லாமே சமைப்பீங்களா இல்ல குறிப்பிட்டது இது மட்டும் தா தெரியும்
ஆமா ரொம்பல்லா தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நா அசைவல்லா கொஞ்சம் நம்ம ஓரளவு சமைக்க வருங்க சைவம்லா அந்த அளவுக்கு பெருசா கத்துக்கல
ம் சேரிங்க சேரிங்க
அ அ அ
எப்படி எல்லா பொருளுமே பக்கத்துல வாங்கி அ சேர்ந்து பண்ணுவீங்களா
ஆ ஆமாங்க பக்கத்துல கடையில கீழ பக்கத்துலே கடை இருக்குனாங்க அ தங்கிருக்குற இடத்துல அங்க எல்லா தேவையானத மாசத்துக்கு ஒரு தடவ வாங்கி வச்சுக்கிறது எல்லா கா டெய்லில்லா இல்லங்க எப்பயாவது
உம்
டெய்லி சமைக்கிறதுக்கு நேரங்கள் பத்த மாட்டேக்குது
உம் அதுவு கரெக்ட் தா வேலைக்கு போனா நேரம் அதுலே போயிரும்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வேலைக்கு போயிட்டு வந்தா எங்க சமைக்கவே தோன மாட்டிங்குது
ஆமா அங்கயு நம்ம வேக வேகமா செய்யணு எல்லாமே அங்கேயுமே வேலை இருக்கும் வந்து இங்கேயு செய்ய முடியாது
ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க
அதனால வெளியில எப்பயாச்சும் நம்ம சமைச்சுக்கலா வெளியில யார்ட்டையா சொல்லி அவுங்க பண்ணி தராங்கன்னா அந்த மாரி
ஆ அந்த மாரி பண்ணலா அது நல்ல விஷயம் யாராவது வெளிய இங்க சமச்சு குடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க அவுங்கட்ட சொல்லி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தொகை குடுத்து அந்த மாரி மாசத்துக்கு அந்த மாரி வச்சு சாப்ட்டுக்கலா வெளிய கடைகள்ல சாப்புறதுக்கு இப்டி இந்த மாரி சொன்னா அவங்க சமைச்சு குடுக்குறது வந்து வீட்ல சமைக்கிற மாரி சமைப்பாங் கொஞ்சோ ஒடம்புக்கு நல்லது
ம் ஆமா ஒரு சிலருக்கு ஒத்துக்குடு வெளில சாப்புறது சிலருக்கு வந்து சேராது அந்த மாரி இருக்கு நெறையா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க வேற உங்களுக் ஏ வெளிய போற பழக்கங்கள் அதாது வெளிய பயணோ செய்றது அந்த மாரி எதாது இருக்கா பழக்கங்கள் இருக்கா
போவோ குடும்பமா போவோ எல்லாரு சேந்து போவோ எப்பயாச்சு
ஆ
எங்காச்சு வெளில போவோ இல்ல நண்பர்களோட என்னைக்காச்சு போவோ வெளில
ஆ அப்டிங்களா
ஆமா பெரும்பாலு கோயில்களுக்கு போவோ நாங்க
ஓகே ஓகேங்க ஓகேங்க
ஆ அந்த மாரி எடத்துக்கு தா போவோ நறையா நீங்க
ம் நா பசங்களோட சேந்து நாங்க பசங்களா சேந்து மொத்தமா எதாது எதா ஒரு ஊருக்கு வெளிய போவோ அதுல்லாம எதாவது இது நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சி இந்த மாரி இதுகளுக்கு போவோ மொத்தமா சேந்து போற அது நல்லாருக் போற மாரி நல்ல அனுபவோ குடுக்கும்
நண்பர்களோட சேந்து போறதே நல்ல
ஆ நல்லா இருக்கு அந்த எல்லாரு சேந்து முன்னாடி எப்பயாவது தா நம்ம எல்லாருமே சேர முடியுது இப்ப வேலைக்கு போனதுக்கு அப்றோ அப்ப அந்த மாரி நிகழ்வுகள் நடக்குறப்ப தா அப் ப்ப சேர முடியு
ஆமா ஆமா
ஆ ஆமாங்க ஆமாங்க
கெடைக்கற நேரத்துல வந்து வெளில போனு
ஆமா ஆமாங் கெடைக்கற நேரத்துல வெளிய போறது நல்லாருக்கு கொஞ்சோ அதுவு பசங்களோட சேந்து நண்பர்களோட சேந்து போறதுதா இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு
வேலைக்கி போறப்போ எப்பயாச்சு தா போக முடியுது இப்பலா
ஆமா ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்குளுக்கு இப்ப எப்டி ஸ்கூ வேலைக்கு போறதுன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கறக்கான நேரலா இருக்குமா
இல்லங்க எப்பயாச்சு சமைப்பே காலைல எதாச்சு சமைப்பங்க எடுத்துட்டு பேயிருவேங் சாப்பாடு
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க
யாச்சு தாங்க சமைக்கிற மாரி இருக்கு டெய்லிலா பண்ற மாரி
சேரிங்க சேரிங்க சேரிங்க நமக்கான நேரோ முடிஞ்சிர்ச்சினு நெனைக்கிறே ஆ கட் பண்ணி
ம் சேரி